ஹலோ கேக்குது வணக்கம் தோழி
கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சாப்ட்டீங்களா மத்யானம்
ஆமா நீங்க
சாப்ட்டோம் என்ன ஸ்பெஷல் மதியம் சாப்ட்டீங்க
ஆ பிரியாணி
பிரியாணியா எங்க வீட்ல ஃபிஷ் என்ன ஸ்பெஷல் இன் எ பிரியாணில்லாம் சாப்ட்டுருக்கீங்க
ஒரு ஸ்பெஷலும் இல்ல வீட்ல சமைக்கல சோ பிரியாணி
ஓ அதனால பிரியாணி ஹோட்டல்ல
எஸ்
நைட் என்ன ஸ்பெஷல்
சப்பாத்தி
சூப்பர்
நீங்க சாப்ட்டாச்சா
இல்ல நைட்னிதான் ஃப்ரை இப்ப என்ன பண்றீங்க
சும்மாதான் படிக்க போகிறேன் நீங்க
படிக்க போவிங்களா எப்டி கால் பேசிட்டே படிக்க போறீங்களா இந்தா முடிச்சுட்டா சேரி சேரி நாங்க சும்மாதான் இருக்கோம் டியூஷன் எடுத்துட்டு இருக்கோ
ஓகே ஓகே
உம் அப்பறம் சொல்லுங்க
இன்னைக்கு உங்களுக்கு நாள் எப்படி போச்சு
உம் நல்லாவே போச்சு உங்களுக் எப்படி போச்சு இன்னைக்கு வேற என்ன வீட்டல தான சும்மா இருக்கணும் இந்த மாரி கால் பேசிட்டு இருக்க வேண்டியதா
ஓகே ஓகே ஓகே
உங்களுக்கு எப்படி போச்சு
போர்ன்னு சொல்ல முடியாது ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒர்க்கு அதுக்கப்பறம் ஸ்டடிஸ் அப்படி போது
ஓ ஓகே ஓகே அப்ப டெய்லியு ஸ்டடி பண்ணிருவீங்க
ரொம்ப நாலேஜ் இல்ல சோ அதனால கொஞ்ச கொஞ்ச ஆபீஸ்ல இருக்கும் போது ஃபுல்லா ஆ ஃபுல்லா படிக்க முடியாதுல்ல ஜஸ்ட் ரீடிங் மட்டும் அத நம்ம மண்டேில ஸ்டோர் பண்றது இன்னருவங்க கம்பெயின் பண்ணாதா அது தெரியும்
ஆ சரிங்க தோழி சோ நம்ம இன்னைக்கு என்னடாபிக் பத்தி பேசலாம்ங்கா ஜென்ரல்ல ஏதாவது டாபிக் சொல்லுங்க நம்ம அத பத்தி கொஞ்ச நாம் பேசலாம்னு மக்கோ
அந்த டாபிக் நீங்களே சொல்லிருங்களளே
நானே சொல்லணுமா சேரி நம்ம வந்து ட்ரிப் பத்தி பேசுவோமா நீங்க லாஸ்ட்டா என்ஜாய் பண்ணி போன ட்ரிப் சோ நா லாஸ்ட்டா இப்ப நான் ஊட்டி போனேன் சோ அது அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு கிளைமேட் நல்லா இருந்துச்சு சோ அங்க இருக்க சரவுண்டிங்ஸு போட்டோஸ் எடுக்கறிறதுக்கு அங்க இருக்க பிளேசஸ் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நம்மள எப்படி வித்தியாசம் வந்தாங்க சோ நம்மளுக்கு வந்து ஒரு புதிய அனுபவம்மேக்கா இருக்கலாம் நம்ம இங்க நம்மளோட சரௌண்ட என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போகும் போது நமக்கு எல்லாமே புதுசா புடிக்கும்ல அந்த இடத்துல இருந்துலா போல இருக்கும் அந்த மாரி அத விட நா உம் ஃப்ரெண்ட்ஸ் கூடதா லாஸ்டா ட்ரிப் போனது காலேஜ் டைம்ல அது அத விட அதிகம் ஜாலியா இருந்துச்சு
சேம் டு எனக்கும் ஃபேம்லிஸ் கூட போறது இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு இல்ல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவ லைக் பண்ணுவ ஃபேமிலீஸ்ன்னு சொன்னா பெருசா அப்டி ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தா உங்ளுக்கு எப்டி
எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போன ட்ரிப் தா நல்லா புடிச்சிருந் ஃபேமிலிஸ் கூடயு போவே ஆனா லாஸ்டா ஃப்ரண்ட்ஸ் கூட போன ட்ரிப் புட்ச்சிர்ந்து இனிமே எப்பண்டா போலான்னு ஒரு ஈகர்னஸ் ஆனா எப்ப நடக்குதோ அது
உம்
நடக்கும் ஆனா கூடிய சீக்கிரமா எப்ப நடக்க போதோ அடுத்த ட்ரிப்பு எப்போ போலாம் அந்த மாரி ஒரு மைண்ட் செட் அது ஒருத்தவங்க வீட்ல வுட்டா இன்னொருத்தங்க வீட் ல விட மாட்டாங்க ஒருத்த வரேன் சொன்னா இன்னொருத்தன் வரமாட்டா லாஸ்ட்டு ட்ரிப்பே கேன்சல் ஆயிரும் உம் ஒங்கள்க்கு எந்த எடத்துக்கு போணும்னு ஆச
க்கு அப்பிடி ல்லா ஆச அப்படி ல்லா எதுவுமே இல்ல
இப்ப ஃபியூச்சர்ல உங்க அ ஃபியூச்சர் பாட்னர் கூட போகும்போது போக இந்த இடத்துக்கு போணும் இந்த எந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய பாக்கணும் அந்த மாரில்லா ஏ தோழி
தெரியில அந்த மாரி இல்லே உங்களுக்கு அப்டி இருக்குதா
ஆ அந்த மாரி ல்லாம் எனக்கு நெறையாவே இருக்குது மால்தீவ்ஸ் போணும் நெறய ஃபாரின் ட்ரிப் போணும்
ஓ செர் செர் செரி உங்க ட்ரீம்ஸ் எல்லா எ நெறவேர்றதுக்
தேங்க்யூ அப்றம் வேற எங்கெல்லா பேய்ருக்கீங்க
எங்க இந்த கேர்ளா அதே தாண்டி சென்னை அதே தாண்டி போனத் இல்ல தோழி
கேரளாக்கு எப்ப போனீங்க தோழி
ஸ்கூல் டைம் ட்ரிப்புக்கு போனே
ஓகே ஓகே
ம்
அ கேரளா மட்டும் தா போயிருக்கீங்க வேற எதுவு அவ்வளவா போனது கிடையாது.
அப்பறம் ஒர்க்கக்காக சென்னை போயிருக்கே காஞ்சிபுரம் போயிருக்கே. அவ்வளவுதா
ஓகே தோழி ஓகே சரி நம்ம கூடிய சீக்கிரம் கொடைக்கானல் ட்ரிப் போலாம் தோழி
ஓகே
உம் வேற எதா சொல்லுங்க.
கேளுங்க
நீங்க தா வேற சொல்லணும்.
அ லாஸ்ட டை நீங்க போன ட்ரிப் இன் லைஃப்லயே எத்தன வாட்டி ட்ரிப் போயிருபீங்க பேமிலி கூடையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ அவங்களுக்கு போன ட்ரிப்லயே எது ரொம்ப பிடிச்ச டரிப்பு.
ரொம்ப புடிச்சது ட்ரிப்னா ஹஸ்பண்ட் கூட போனது எப்படி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேமிலி தவிர ல போனது இல்லை இது வரைக்கும் போன இ லாஸ்ட்டா போனத இல ஏன்னா நாலு வருஷ கிட்ட லவ் பண்ணி அவங்க கூட நம்ம எல்லா போ மாட்டோம்ல ட்ரீமா இருக்கும் அது அச்சீவ் ஆகும். போது ஆ இதெல்லாம் கனவுல தா கண்டு இருப்போம் இப்படி போனும் இந்த மாதிரி போணு அது நிஜத்துல நடக்கும் போது இதா இருக்கும்
சரிங்க தோழி ஏதோ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அந்த மொமெண்ட் ல்லாம் நெனச்சி
ஆமா தோழி ஆமா அதுவும் அங்க போய் பைக் எடுத்து அந்த பைக் பைக்ல பைக்ரைட் போனதான் கொஞ்ச நல்லாருந்துச்சு டு இதா நம்ம ஜென்றலா நம்ம போகும் போது அவுங்க தான் எல்லாத்தையும் சுத்தி காமிப்பாங்க இத நம்மளே பேய் தா நம்ம ஊரு கனக்கா நம்மளே நம்மளோட பைக்ல பேய் ஒவ்வொரு எடமா சு டு பன்னும்போது அது கூட கொஞ்சம் அழகா இருந்துச்சு அந்த அந்த மல எடத்துல எல்லாம் நம்மஸ்கூட்டிய ஓட்டி போகறது அந்த ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டும்போது புது எக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எப்படா அது உள்ள விழுந்துருவோமோ அந்த பயத்தலய போறது எங்க டேனிங்க நம்ம எங்க என்ன டேனிங்களா பைக் வருதா காரணடிக்லாம் இடிச்சிடுோமோ. அங்க எங்க நம் குட்டுக்குள்ள உழுந்து அப்படின்னு
ஆஹ் ஆஹ் ஆஹ் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்போ
ஆமா பின்னாடி அதாவது என்னோட ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்துகிட்டு விட்டுறாதே விட்டுறாத விட் டா ரெண்டு பேரும் ஒன்னாதான போ போறோம் அவ்ள தான் தனியா போற போறதுல்லல்ல உம் வேற ல வேற ஏதாவது ட்ரிப் பிளான் இருக்கா தோழி
இல்லைங்க தோழி ஒரே பிளான் நல்லா படிச்சு ஒரு சீக்கிரம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஏறணும் தோழி கேயபிளா இருக்கணும்
நல்லா படிங்க கூடிய சீக்கிரம் அது நடக்கும்
நீங்களும் இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலால தோழி
கண்டிப்பா ட்ரை பண்ண தோழி
உம் ஆஹ் அப்டிங்களா தோழி சேரி சேரி சேரி அவங்க அவங்கள்ட நீங்க கேக்க வேண்டியதான தோழி
இல்ல அவங்க அவங்க தான் தோழி முதலல்லாம் கால் பண்ணி படிப்போனு சொல்லுவாங்க இப்ப அந்த தோழியே கால் பண்ண மாட்டேங்காங்க அவங்கள தான் படிக்காங்க கேட்டா வேலையிலருந்து படிக்கிறேன் ச வீட்டுல வந்து வேல பாக்குறேன்னு சொல்றாங்க சேரி படிக்கட்டும்
உம் ஒருவேல அவங்க சி சிடுவேஷன் வேறையா இருக்கும் அத பேஸ் பண்ணிதானே உங்கள கூப்பிட முடியும் தோழி அதுக்கெல்லாம் நீங்க கோவப்பட்டீங்கன்னா
அப்படிய ஜோடியா அந்த என்ன தாண்டி எங்கயோ போ முடியானு தைரியத்துல தானே கோவப்படுறே தோழி
அப்படின்னா தெரிச்சு சேரி சேரி சேரி
உரிம இருக்கு இடத்துல தானே கோவப்பட முடியும் உம் அதனால நம்ம எங்க உரிம இருக்க அங்க வந்து கோவப்பட்றனும் அவங்கதா முதல்ல போன் பணி கூப்ட்டு இருந்தாங்க இப்ப அவங்க தனியா படிக்காங்க
ஓ சரி ஃபீல் பண்ணாதீங்க அந்த இதா வாங்க புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள்
ம் என்னைக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு பாக்கலாம் அது பீல் பண்ணி இருந்து படிப்பாங்களா இருக்கு அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தா
வேணா பாருங்கங்க அவங்க படிக்கிறேன் படிக்கிறேன் தா சொல்லுவாங்க ஆனா இப்ப இப்ப எல்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லா நிறைய டி எம் பிசி வீடியோஸ் போடுறாங்க தெரியுமா மே பி அதில் நம்ம இப்படி நோட்ஸ் எடுத்து எடுத்து படிக்கிறதோட இப்படி ஒரு ஐடி ஃபாலோ பண்ணி படி ருது ரொம்ப நல்லது என்ன ஒருவேளை நாலேஜ் எடுத்திருப்பாங்களா இருக்கும்
நாலேஜ் வளர்த்தா அது அவங்க தோழிக்கு அவங்க படிக்கிறாங்க இல்ல
எங்கே அவங்க தோழி தா இப்ப பிசியா இருப்பாங்களா இருக்கும்
அவங்க தோழி பிஸியா இருந்தாலு விட வி
ஒருவேள அவங்க வந்து பேம் இல்லைங்க தோழி அப்படி இல்ல ஒருவேள அவங்க அவங்களுக்குன ஃபேமிலி ஆய் இருக்கும் அவங்களுக்கு நிறைய வே வேல இருக்கும் சோ அவங்களா கூப்பிட வரைக் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டா
அந்த மாரிலா இல்ல தோழி யோசிக்க மாட்டாங்க தோழி நீங்க நெனை க போல கிடையாது அந்த தோழிக்கு எல்லாமே என் பத்தி தெரியும் அவங்களுக்கு மைண்ட் வந்து முன்னாலா கஷ்டமா இருந்தா நம்ம கிட்ட சொல்லுவாங்க இப்ப கஷ்டமா இருந்தா நம்மளுக்கு போ ன் பண்ணவே மாட்டேங்காங்க
முன்னாடிய எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப இப்போ அப்படி இருக்காங்கன்னா வேற ஏதாவது இஷூ இருக்குமா இருக்கு
அந்த இஷ்யூுவ நம்மகிட்ட சொல்லும்ல தோழி இத்தன வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது நம்மகிட்ட எல்லாம் ஏ டு இசட் சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப நம்மளுக்கே தெரியாம நல்ல நிறைய டி சி ஷன் எல்லா எடுக்காங்க
சரி விடுங்க தோழி
அதே நம்ம எ எல்லாரு சொல்லிதா நம கேக்க வேண்டியதா இருக்கு
ஆ
எல்லா இப்படி பண்ண போறே இந்த மாதிரிதா இதுதா பிரச்சனை இதனாலதா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப அவங்களாவே டிஸிஸன் எடுக்கறாங்க அவங்களாவே இது பண்றாங்க பாப்போம்
நீங்க பேசாம நீங்க வாய் விட்டு மனசு விட்டு கேட்டுறங்க நீ ஏ துக்கு இப்படி இருக்கீங்க
அதா தோழி இன்னைக்கு நினைச்சிருக்கேன் இனி ஒரு ஒரு அவங்க ஒரு கால் பேசிட்டு இருப்பாங்க ஃப்ரீயானதும் கால் பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கேக்கணும் என் மைண்ட செட்ல இருக் காகன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்
சேரி சேரி கேளுங்க ஆ விடாதீங்க உங்களுக்கு அவங்க வேணும்னா கண்டிப்பா அப்போ நீங்க இதுல போய் பேசுறதுல தப்
நா பேசுறதுல் நா நிறைய டைம் நானே பேசிருக்க அவளுக்கு அந்த தோழிக்கே தெரியும் எவ்வளவு டைம் நா பேசுறக்கேன் என்னலா பண்ணியிருக்கேன்ட்
சேரி சேரி சேரி அதே நனைச்சு நீங்க பீல் பண்ணாதீங்க நீங்க இவ்வளோத்துக்கு இவ்ளோ இவ்ளோத்துக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னா அப்போ அவங்களும் அப்படித்தானே இருப்பாங்க
அவங்களும் அப்படிதா இருப்பாங்க நம்ம ஏதாவது கஷ்டம் னா அவங்கிட்டதா போய் சொல்லா அவங்க கஷ்ட னா கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்காங்களே நம்மட கேட்காமே எல்லா டிசிஷனும் எடுக்காங்க என்ன மாரிதான தோழி இருந்தாங்க அவங்க
எல்லாரும் ஒரே நேர த்துல ஒரே மாரி இருப்பாங்களா தோழி சொல்லுங்க
இதா சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இப்போ நம்ம கால் பண்ணாதா அவங்க எடு றாங்க நம்ம வீட்டுல வெட்டியா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியதா செய்யும் ஒரு வேலையும் செய்யாம வெட்டியாதான் இருக்கும்ட்டு
சரி விடுங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்க என்னைக்க ஒரு நாள் புரிஞ்சுக்காமையா
உம் புரிஞ்சிருப்பாங்க அவங்க மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கெல்லா இன்னக்கி கேட்டுர்ள்ளா தெரிஞ சரி பண்ணிற்லா வேற சொல்லுங்க தோழி
லைஃப்லா எப்படி போதுங்க தோழி
போயிட்ருக்குது
சேர் சேர் செரி
ம்
நெக்ஸ்ட் என்ன பண்லான் இருக்கிங்க
என்ன பண்லானா
இந்த ஜாபுக்
ஜாபுக்கு ப ஆ பார்ட் டைம் இத இதயும் பண்ணிகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஆப்ஷன் எதாவுது பாக்கணு கேட்டு வெச்சிருக்க அது கன்ஃபார்ம் ஆகல
செரிங்க தோழி செரிங்க
சைடு தோழி கூட இந்த டி என் பி சி யு படிக்க வேண்டிதா
ஓகே ஓகே ஓகே இனி இந்த டிசம்பர் வருதே அதுக்கெடைல நெறைய நாலேஜ் எடுத்துக்கோங்க அத பத்தி ஏனா இந்த இந்த இயர் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் இல்லையா சிக்ஸ்த் டு